வணக்கம் சகோதரி கேக்குதுங்ளா பேசறது
ஆ கேக்குதுங் தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்ளா உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
ஆ எங்க வீட்லயு எல்லாரு நல்லா இருக்காங்க சகோதரி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டோ சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்ட்டன் சகோதரி காலைல என்ன சகோதரி உணவு சமச்சீங்க
நாங்க புளிசாதோ செஞ்சோ
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ சரி இப்ப உங்க வந்து மேரேஜ் ஆயிருச்சா
ஆ எனக்கு மேரேஜ் ஆயி இப்பதா சகோதரி ஒரு கொழந்த கை கொழந்த தம்பிக்கு வந்து ஒன்ற வயசு ஆகுது சகோதரி
அ ஒ அப்டி அப்டியாங் தோழி சேரி சேரி
உங்களுக்கு சகோதரி மேரேஜ் ஆயிருச்சுங்ளா இல்ல வேலைக்கு போய் மேரேஜ் ஆ
இல்ல மே அதாவது மேரேஜ் ஆயி ஒரு பையனுபா பாப்பாவு இருக்கா பையன் வந்து டென்த் படிக்கிறான் பா ப்பா வந்து எய்த்து படிக்கிறா
ஓ சேரிங்க சகோதரி ரெண்டு பேரு ஸ்கூல் போயிட்டாங்ளா
எ ரெண்டு பேர் ஸ்கூல் போயிட்டாங்க
சேரிங்க சகோதரி புலிசாதத்துக்கு என்ன தொட்டுக்க பண்ணீங்க அவுங்களுக்கு பண்ணி குடுத்தீங்க
அது போ உருளகிழங்கு பொரியல் பண்ணோ கால்ல பஸ் பசங்களுக்கு செஞ்சு குடுப்பம்ல்ல சாயந்தோகா கால்ல முடிஞ்சிருச்சு இப்போ வேற சமைக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா அவுங்களுக்கு செஞ்சம்னாலுமே அத நா அவுங்களுக்கு சமைக்கிறது போக மீதி இரு க்கத நம்ம சாப்ட்டுபோ நமக்கு எதாவது வந்து நமக்கு தனியா செஞ்சுதானே சகோதரி ஆகணு
ஆ ஆமாம்பே
சேரிங்க சேரிங்க சகோதரி உங்க கணவர் சகோதரி வேலைக்கு போயிட்டாருங்ளா அவரு எந்த மாரி சகோதரி வேலைக்கி போறாரு
அவங்க வந்து டிரைவரா இருக் காங்க டாட்டா ஏசி ஓட்டுறாங்க பவி சொந்தமா வச்சிருக்காங்க அ உங்க வீட்டுக்காரவங்க என்ன பண்றாங்க பவி
அவங்க வந்து கம்பெனி ஃபீல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சகோதரி லேப் சம்பந்தப்பட்ட தொழில்ல
ஆ ஆ
வேலையெல்லா முடிச்சிட்டீங்ளா
ஆ வேலல்லா முடிச்டே இனிமே தா மதிய சமையல் பண்ணனு நீங்க எல்லா முடிச்டீங்ளா
ஆ நா காலையில வந்து ஓட்ஸ் மாரி பண்ணே சகோதரி நானு அதையே நாங்க வந்து மார்னிங் சாப்ட்டுட்டோ ஆஃப்டனூக்கு பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் செஞ்சேனா காலைலே செஞ்சுட்டே நானு ஓட்ஸ் ச குடிச்சாலு குடிக்கலா இல்லாட்டி வந்துட்டு மதியம் கூட குடிச்சுக்ளானு பருப்பு சாதமு ரெண்டுமே பண்ணிட்டே செரி ஓட்ஸ் காலைல்ல குடிச்சனாலு மதியத்துக்கு வந்து பருப்பு சாதம் வச்சாச்சு செரி எஃகு மட்டு பாயில் பண்ணிக்லா அப்டின்னு சொல்லிட்டு எஃகு மட்டு பாயில் பண்ணிக்லானு விட்டுடே சகோதரி மதியத்துக்கு
ம் சேரி
வெஜிடபிள்ஸ் கொஞ்சோ இல்லைங்ளா செரி இன்னைக்கிதா கொஞ்சோ ஸ் மார்க்கெட் போயி வெஜிடபிள்ஸ்ல்லா கொஞ்சோ வாங்கணுங்ளா அதா செரி வெஜிடபிள்ஸ் வாங்கி கிட்டு அதுக்கப்றோ நம்ம சமைச்சிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு நா விட்டே சகோதரி நானு
ம் செரி செரி
நீங்க மதியத்துக்கு சகோதரி என்ன உணவு சமைக்கலானு முடிவு பண்ணியிருக்கீங்க
நா மதியோ சாம்பார் வைக்கலான்ட்டுருக்கே தோழி
ஓ செரிங்க செரி சகோதரி உங்க கணவர் சகோதரி டெய்லி வீட்டுக்கு வந்தே சாப்
ஆ வீட்டுக்கு வந்து சாப்டுவாங்க மதியமே ஊ வீட்டுக்கு வந்துருவாங்க அது வே வே விட்டு கால்ல சாப்ட்டு போவாங்க மதியமா வீட்ல வந்து சாப்ட்டு போவாங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி இந்த மதியத்துக்கு நம்ம சிதம் அதத்தா இந்த வேலைல திருப்பி பண்ணணுங்ளா உங்களுக்கு மூணு வேலையு சமைக்கிறது உளுக்கு செரமமா இருக்காது சகோதரி
அது சமைச்சுதானே வீட்ல இருக்க தோழி வேல வெளில வேலைக்கு போனா பரவாயில்ல இல்ல என்ன இப்ப வீட்ல தானே இருக்க அதனால பொழுதனைக்கு அந்த இதுலே ஓடிடுது
கண்டிப்பா கண்டிப்பா ச அது வேணா உண்ம தா வீட்ல இருந்தோம்னாலே நக்கு இந்த கிச்சன் வேலை
ஏ அன்னைக்கி வீட்ல இருந்தவே வேல தொடர்ந்து இருந்தூக்கிட்டுருக்கு வேலை தொடர்ந்து இருதுகிட்டு இருக்குங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா சமைக்கிறது பாத்திர வெளக்றது வீடு கூட்டு திருப்பிய மதியத்க்கு சமைக்கிறது அதே வேல அப்பற துணி துவைக்கிறது அந்த மாரி எல்லா வேலையுமே நமக்கு இருட்டே தா சகோதரி இருக்கு பரவால உங்க பசங்கங்களா பெரிய பசங்கள இருக்கிற வரைக்கு உங்களுக் பிரச்சன இல்ல அவுங்க வேலைய அவங்கங்களே பாத்துப்பாங்க
ஐய்யய்யோ அப்டிலா இல்ல தோழி நீங்க வேற அவ ஸ்கூ எல்லாமே நம்ம எடுத்து குடுத்தாத தா கிளம்புங்க இது வரைக்குமே
ஓ செரிங்க செரிங்க சாகோதரி என்னோட பையன்லா பாத்தீங்கன்னா வாலுதா ஏன்னா அவனையு வச்சுட்டு சமைக்கிறது கொஞ்சோ சிரமம் தா
ம் ஆ சின்ன பையனா இருக்கானா சொல்லவு தெரியாது எதுக்
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா வந்து சின்னப்பா இருக்கனால வந்துட்டு அவனுக்கு நம்ம சொல்லவு முடியாது இப்டி பண்ணக்கூடாது அவனுக்கு சொன்னாலு புரியாது நம்ம அடிக்கவு முடியாது ரெண்டு கெட்டா வயசு க்குனால இன்னு கொஞ்சோ வர்ஷோ போனு ஒரு நாலஞ்சு வர் ஸ்கூல் போற வயசு வந்தாதா அந்த பக்குவங்கறதே அவனுக்கு வரு அதுவுமே பத்து வயசுக்கு மேல ஆன நா கொஞ்சு இதா இருக்கு
ஆ எங்க உங்க கூட்டு குடும்பத்துல இருக்கீங்களா எப்பிடி தனியா இருக்கீங்களா
இல்ல சகுதிரி நாங்க தனியா தா இருக்கோ நானு கணவர் தம்பி தனிய தா இருக்கோ அத்தை வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீதி தள்ளிருக்காங்க பக்கத்துல தா இருக்கு ஒரு நடந்து போற தொலைவுல தா இருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளயே எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ள தொலைவு அவ்வளவுதா சகோதரி
உம்
ஏதாவது வேலை அப்படின்னா தம்பியை பத்துக்கறிறதுக்கு வந்துன்னா அத்தை வந்து அவங்கள பாத்துப்பாங்க நீங்க சகோதரி நீங்க தனியா இருக்கீங்களா இல்ல சகோதரி அவருக்கு அண்ண ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பசங்க எ கணவர் வந்து ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க சகோதரி
ஆ தங்கச்சிருக்காங்களா
ஆ தங்கச்சில்லா இல்ல சகோதரி ரெண்டே பசங்க தா
ஆ சரி
உங்களுக்கு சகோதரி உங்க கூட பெறந்தவங்க எத்தன பேரு
இவங்க வந்து து என்னோட கூட பிறந்தவங்க வந்து அஞ்சு பே நாலு பேரு அக்கா தங்கச்சிங்க எங்க வீட்டு வீட்டுகாரங்களோட பொறந்தது ஒரு பொண்ணு மட்டு தா
ஓ உங்களுக்கு ஒரே ஒரு நாத்தனாருங்களா செரிங்க செரிங்க சகோதரி உங்க ஊர்ல சகோதரி கால நிலையல்ல எப்படி இருக்கு மழை வருதுங்களா இல்ல வெயில் அடிக்குதுங்களா
ஐயோ வெயில் மண்டைய ஒடைக்குதுங்க தோழி வந்து சரி சரியான வெயில் வெயில் வெளியில்லல்லா கெளம்பவே முடில்ல
ஓ அப்படிங்களா செரிங்க செரிங்க சகோதரி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சகோதரி லைட்டா தூரல் மாரி காலையில மழை பெஞ்சுச்சு சகோதரி இப்ப வந்து வெயில் அடிக்குது வெயில் வந்து அடிக்கு தான அந்தளவுக்கு வந்து தெரிஞ்சக்கல தோளி ஒரே புழுக்க கொஞ்சு கொஞ்சு சூடு வந்து தணிஞ்சுதா கொஞ்சு ஈட்டெல்லா போயிருச்சு சகோதரி ஓரளவுக்கு மீடியமா தா இருக்கு வெயிலு சுத்திலு வந்து மரங்கள் எல்லாம் இருக்க தென்னை மரோ எல்லாம் இருக்கு அதனால வந்து வெயிலோட தாக்கோ வந்து கொஞ்சு கம்மியாதா சகோதரி இருக்கு
உங்க ஊர் என்ன தோழி இ சொல்லவே இல்ல நீங்க
ஆ சகோதரி நீங்க எங்கேயாவது வெளியூர் பயணம் அந்த மாரி எல்லா நீங்க போயிருக்கீங்களா
நாங்க வெளியூர் பயிணமெல்லா நாங்க செ சென்றதில்ல இங்கிருந்து திருவாரூர் போவோ மேக்சிமம் அவ்வளவுதா நாகப்பட்டினம் இது மேரி ஏதாவது பங்க்ஷன் நடந்தா போவோ அவ்வளோதா
ஓ நீங்க வந்து எங்கேயாவது இந்த கோவில் ஃபேஸ்டிவல்லு கோவிலுக்கு அந்த மாரில்லா நீங்க அதிகோ போனது இல்லீங்களா
எங்க மேரேஜ்ஜு கு முன்னாடி போயிருக்க தோழி வந்து க மேரேஜுக்கு அப்புறமா நாங்க போனது கிடையாது வந்து எப்படின்னா வீட்டை விட்டு வெளில அனுப்பு அனுப்பவும் மாட்டாங்க அழைச்சுட்டு போக மாட்டாங்க அது மாரி
என்ன சகோதரி கார் டிராவல் கார் டாக்ஸி வச்சிருக்காங்கிறீங்க கார்ல ஈஸியா போயிட்டு வறத விட்டுட்டு இன்னு போகவே இல்லைன்னு சொல்றீங்க
வெளிளெல்லா அழச்சுட்டு போ மாட்டாங்க தோழி அவங்களோட அந்த அத வெளில போறதுக்கே வேலை இல்லங்க தோழி வந்து எப்படின்னா மேரேஜ் ஆணிச்சு அதுப்புறோ பஸ் பசங்க ரெண்டு பசங்க கிடுகிடுன்னு பொறந்துட்டுங்க
எப்படி கல்ய பசங்க ப பசங்க எங்கியு வெளியே போகணும் அப்படின்னுல்லா விருப்பலா படமாட்டங்களா
அ இல் எங்குளுக்கு வ எங்குளுக்கு வ திருவாரூர் பக்கத்துலே இருக்குறதுனால தேர் பாக்க போவோ தோழி வந்து இது இல்லனா தெப்பம் பாக்க போவோ
ஓ சேர் சேரி பக்கத்துலே திருவாரூர் திருவாரூர்ல தா நீங்க இருக்கீங்ளா பக்கத்துலே இருக்கனால மே பி அது இதையு பாத் குள்ளியே நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங் போல வெளியூர் வெளிய வந்து போணுங்கற அவசியோ உங்களுக்கு வராதுங்ள சகோதரி
ஆ வராது சகோதரி வந்து பக்கத்துல மப எல்லாமே பக்கத்துலே கெடைக்றதுதுனால ஆ வெள்லலா போறத்துக்கான சான்ஸ் கெடையா
ஓ அப்டிங்களா சேரிங்க சேரிங்க சகோதரி ரொம்ப நல்லது உங்க ஊர்ல தேர் வந்து ரொம்ப பேமஸுங்க சகோதரி எப்டி சகோதரி தேர் வந்து எந்தெந்த சீசன்ல வந்து ஒங்க ஊர்ல போடுவாங்க ஏ எத்தன நாளைக்கு ஒரு தரவ திருவிழா அந்த மார்லா நடக்கு
அது தேரு வந்து ஏப்ரல் மாசோ வப்பாங்க தோழி வந்து அப்பதா வந்து பசங்களுக்கு லீவு லீவு ஏப்ரல் கடைசியா வைப்பாங்க வேணா ஃபஸ்ட்ல வைப்பாங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
அ அது வந்து எங்க எங்க ஊர்லே வந்து அந்த தேரு தா வந்து ரொம்ப ஃபேமசே
ஓ அப்டிங்ளா செரிங்க செரிங்க சகோதரி தேர் வந்து எப்ப சகோதரி வர்ஷத்துக்கு ஒரு தரவ தா நடக்குங்களா இல்ல வர்ஷத்துக்கு ரெண்டு மூணு தரவ அந்த மாரி நடக்கு
இல்லப் பில்லா கெடையாது தோ இ வந்து வர்ஷத்துக்கு வந்து ஒரு தரவ தா நடக்கு அது மாரி தெப்போ வந்து அதே மாரி ஒரு தரவ தா நடக்கு
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
அந்த உலக தேர்லே வந்து எங்கூரு தேர்தா பெரிய தேரே
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நா ஒரு இதுல கேள்விப்பட்ருக்கே திருவாரூர்ல இருக்க தேர் தா வந்து உலகத்துல ரொம்ப பெரிய தேரு அப்டிங்ற மாரிலா சொல்லிருக்காங்க நா வந்துட்டு அந்த மாதிரி இதல்லா நா பாத் தெப்போனா சகோதரி தெப்போனா அது ஒரு திருவிழாங்களா அது ஒரு ஊரோட பேருங்களா
என்னா ஊ என்னா ஊர் சொன்னிங்க
தெப்பம்னு எதோ சொன்னிங்ளே பா
இல்ல இல்ல தெப்போங்கறது வந்து இது த ஊரு கெடையாதுங் தோழி அது வந்து கொளத்துல விடுவாங்கல
ஓ கொளத்துல தேரு விட்றதுங்ளா
அ கொள கொளத்துலே விடு விடுவாங்க தெப்போ கட்டி விடுவாங்க தேரு கட் விட்ற மாரி தெப்பமு கட்டி விடுவாங்க
கொளத்துல வந்து தேர கட்டி விடுவாங்களா சகோதரி
அ தேரு கட்டி விட மாட்டாங்க தோழி இது வந்து தெப்போ வந்து தேசு மாரி சைசுல கட்டி ட்டி ஜோடிச்சு அனுப்புவாங்க
ஓ அந்த தேரோட பேர் வந்து தெப்போங்கலா தேர் மா தெப்போ மாரி இந்த கொல கொல மாரி ஷேப் காட்டு வடிவமைச்சு உடுவாங்கன் உடுவாங்கன் சொல்றீங்களா
ஆ அத அந்த வடிவமைச்சு அத ஃபுல்லா அந்த தெப்பத்துல எல்லா ஏறிட்டு கூட போவாங்க போட்டாட்டோ போ போ போட்டு போதுல தனியா போகுல்ல கப்பல்லா போதுல தோழி அது மேரி இக தெப்பம் போகு அது மாரி தனியா போகு போ அதுலே
ஓ அது வந்து தேருதா அது தேரு தா அந்த தெப்ப வடிவத்துல வச்சு பண்றனாலதா அதுக்கு பேரு தெப்போன்னு சொல்றிங்களா
இல்லைங்க தோழி தேருங்குறது வேற தெப்பங்குறது வேற
ஓ அப்டிங்ளா செரிங்க எனக்கு புதுசுங்ளா சகோதரி நா அது மார்லா கேள்விப்பட்டதில்ல அதா கேக்குறே நானு
இது இல்ல தேருங்குறது வந்துங்க தோழி வந்து அது வந்து ஆ எப்புன்னா அது வந்து இந்த அந்த தியாகராஜபுரம் கோயில்லே வந்து தேர் தா வந்து முக்கியமா உள்ள
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
அதனால வந்து அது தேருங்கிறது வேற அது மாரி தெப்போங்றது வந்து தனியா விடுவாங்க அதுவு வந்து அந்த தியாகராஜர் கோயில்ல உள்ள கொளம்தா அது
ஓ ஓகே ஓகே அப்டிங்களா சேரிங்க சேரிங்க சகோதரி
அதுல இருந்து தெப்போ தனியா விடுவாங்க
எத்தன ஏப்ரல் மாசம் தேருங்னு சொல்றீங்ல சகோதரி அது எத்தன நாள் சகோதரி நடைபெறு உங்க ஊர்ல
மூணு நாள் நடைப்பெறுது தோழி
மூணு நாளுமே நல்ல விசேஷமா இருக்குங்களா சகோதரி மூணு நாளோட முடிஞ்துங்களா மூணாவதுநாள்தா கடைசி நாளுங்களா
ஆ மூணாநாளுதா கடைசி நாள் அதுதா வந்து தேரு அந்தந்த அது சுத்தி வந்து அந்த நெலையடிய வந்து சேரு
ஓ அப்டிங்களா சேரிங்க சேரிங்க சகோதரி
ஒங்வூர்ல என்ன ஃபேமஸ் தோழி
எங்க ஊர்லயுமே தேர்தா சகோதரி இங்க வந்து பாத்தீங்னா பொங்கல் டைம்ல வந்து தேர் நடக்கு சகோதரி இங்க மாமியார் வீட்ல இருக்ற ஊ ர்ல
ஆ
ஏ தேர்தா வந்துட்டு நீங்க சொல்றமாரி பொங்கல் டைம்ல நடக்கு அதுக்கப்றோ எதா ஒரு கோவில் ஃபெஸ்டிவல் அதிகமா இங்க ஃபெஸ் டிவல் மாரி நடக்கு சகோதரி எங்க ஊர்ல ஃபேம ஃபேமஸ்னு பாத்திங்கனா தென்ன மரம்ந்தா எங்க ஊர் கள் அதிகமா இருக்கு தென்னைமர எளநீ தேங்கா எளநீ அந்த மாரிலா வந்துட்டு அதிகமா இருக்கு சகோதரி
ஓ அப்டியாங்க தோழி அப்பல்லா உங்களுக்கு தே தேங்காவுக்குல்லா பஞ்சமே கெடையாது தேங்காண்ணய்க்கு பஞ்சம் கிடையாது அப்டியா தோழி
அப்டி இல்லா சகோதரி பஞ்ச அது இருக்குங்றதுதா சகோதரி பேரு கடைல போய் கேட்டீங்கன்னா ஒருக்காய் முப் முப்பதுரூபா முப்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூவாய்க்கு கம்மியா ஒரு தேங்கா கூட நீங்க வாங்க முடியாது சகோதரி வீட்லேயே தென்ன மரமு வச்சிருக்காங்க வச்சிருக்கவங்க கிட்ட போய் நீங்க தேங்கா கேட்டங்களே அவங்களுமே வந்துட்டு ஒரு காய் முப்பது ரூபா இருத்தஞ்சு ரூபா சொல்லாங்க யாருமே வந்துட்டு கம்மி பண்ணிலா குடுக்க மாட்டாங்க அதே மாரி தேங்கா எண்ணெயு வந்துட்டு ஒரு லிட்டர்ரு பாத்தீங்கனா நூத்தி இருவது ரூபா அந்த மாரிதா சகோதரி யாருமே வந்துட்டு கம்மி பண்ணி அந்த மாரிலா எதுவுமே அவங்க சொன்னது கடையாது
இப்ப நானூறுரூவா வந்துட்டுங்க தோழி வந்து மொதல்ல வந்து நூத்தி இருவதுரூவாதா இப்ப நானூரூபா வந்துடுச்சு ஒரு லிட்டரு
கண்டிப்பா கண்டிப்பா தேங்கா எண்ணெயோட ரேட்டு வந்து அதிகமா இருக்கு ஏன்னா தேங்காயோட ரேட்டு வந்து அதிகமா இருக்குல சகோதரி தேங்கா இருக்குன்னுதா சமைப்ப பேரு ஆனா அதோட ரேட் எல்லா பாத்தீங்னா கண்டிப் பா கூடுதல்லாதா இருக்கு கம்மியால்லா கெடைக்கவே கெடைக்காது சகோதரி நாங்கல்லா அமோண்ட் குடுத்துதா வாங்குறோ நாங்கல்லா
ம் ஏ உங்க வீட்ல தே சுத்தி தேங்காமரம் இருக்குன்றிங்க
தென்னமரம் இருக்கு சகோதரி யார் நமக்கு இலவசமா குடுக்குறாங்க நீங்க சொல்லங்க நீங்க யாராது ஒன்னு ரெண்டு பேர் ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும்தா குடுப்பாங்க மத்தபடி எல்லாருமே வந்து நமக்கு குடுக்க மாட்டாங்க
ஓ, நம்ம வீட்ல இல்லையா அப்ப
எங்க வீட்ல இல்ல சகோ வச்சிருந்தோ தென்னமர மாமியார் வீட்ல ரெண்டு தென்னமரம் இருந்துச்சு சகோதரி அது வந்து பக்கத்து பக்கத்துல எல்லா கிட்ட கிட்ட இப்ப வீடு வந்தனால வந்துட்டு அவங்கல்லா வந்து வச்சுக்க விட மாட்டிங்கிறாங்க என்னா அது காத்துக்கு அதுக்கு தென்ன மரம் வந்து தென்ன மட்ட எல்லா வந்து பக்கத்து வீட்ல விழுகுங்களா அவங்க வீடு ஓட்டு வீடு அட்ட வீட இருந்தா அதுல பட்டுச்சு னா வந்து அது நமக்கு டேமேஞ்ச் ஆகு அதுக்கு நம்ம பதில் சொல்லணுங்களா அப்டிங்கறனால தென்ன மரத்த வந்து வெட்டியாச்சு சகோதரி அது நறைய காய் காச்சிட்ருந்துச்சி அப்ற பக்கத்துல வீடுங்கல்லா வரவு அதெல்லா வந்து வெட்டி விட்டுட்டாங்க சகோதரி
ஆ அப்டியாங்க சகோதரி
சேரிங் சகோதரி நம்ம அடுத்த கால்ல நம்ப தொடர்ந்து பேச்லாம் சகோதரி
அ அத நன்றி சரி
ஓகே சகோதரி நன்றி சகோதரி